வணக்கம் தோழி எப்டி
நன்றாக இருக்கிறேன் நீங்க என்னா நன்றாக இருக்கிறீர்களா
பாத்தீங்கனா நம்ம நறைய எடத்துக்கு பயணம் மேற்கொண்ட்ருக்கோ இல்லைங்களா தோழி
கண்டிப்பாக
ம் அத பத்தி நீங்க தொலைதூர பயன் எங்யாவது சென்ற ஆ இடம் த்த பத்தி நீங்க சொல்லுங்க தோழி அது வந்து மலைப்பிரதேசமாகட்டும் இல்லைன்னா கடல்ல அத மாரி சார்ந்த இடங்கள் அத பத்தி சொல்லுங்க தோழி
மலைப் பிரதேசம் போகலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆனா அடுத்த வாரம் தா அத ப போகலான்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோ நா வந்து ஒரே ஒரே ஒரு முறை மட்டு தா போயிருக் க்கே எனக்கு ஒரு இரண்டு வருடங்களுக்கு க்கு முன்பு கல்யாணம் ஆனது அந்த நேரத்தில் போயிருக்கே அதுக்கப்புற எங்கயு நா போனதுல பெரிதாக நீங்கள் போயிருக்கீங்களா நாங்க நா போனது வந்து இந்த குளிர் பிரதேசம் தா அ கொடைக்கானல்ன் சொல்வாங்க இல்லயா அது மாதுரியா ஏரியானக்கு ஏரியாவு போயிருக்க
ம்
எனக்கு நார்மலாவே இந்த வாமிட்டிங் சென்சேஷன் சொல்லவாங்ளா அது இருக்கு அதிகமாவே இருக்கு அதனால நம்ம அந்த பிரதே குளிர் பிரதேச போய் யு நம்ப்ளால என்ஜாய் பண்ண முடியல ஒரே வாமிட் டிங்கா இருந்துச்சு அது அந்த மலைகள்ல வந்து ஏறும்போது எனக்கு ஒன்னும் பெருசா தெரியில திரும்ப எறங்கும்போது வந்து சுத்தமாக முடியல ரொம்ப இதா இருந்துச்சு அங்கயே வந்து நா ஒரு இரண் மூன்று இடங்கள்லா போன ஒரு மன்னவண்னூர் ஒரு ஊரு அது அழகாவே இருந்துச்சு அந்த கிராமமே அந்த கிராமத்துல கூட நறய ஷூட்டிங்லா எடுத்துரு அந்த எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நா போன டைமு ஷூட்டிங் எடுத்தாங்க அதல்லாம் போய் பாத்து ரசிச்சோ நல்லா இருந்துச்சு அப்புற அந்த செம்மரி ஆ காடு வளர்ப்பு குதிரை மேல ஏறி போகு போறது அப்டின்ட்டு நறைய விஷ் ஷ்யங்கள் அங்க பண்னோ அப்றோ அந்த போட்டிங்கு அந்த ரோப் கா ரோப் வந்து நம்ம ஒடம்ல கட்டி உட்டுட்டு அந்த மண்ணவன்னூர்ல ஒரு ஏரி மரி இருந் ருச்சி ஏரியில இருந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கோ வரையு போறது அது மாதுரியான விஷ்யங்கலா பண்ணோ அது ரொம்பவே ஒரு என்ஜாய்மண்டா இருந்துச்சு அதுக்கப்புறோ அ பேரிஜாம் னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பகுதிக்கு அழச்சிட்டு போனாங்க அந்த பகுதியிலயு அந்த யானைகள்லா அதிக வரு அப்டின்னு சொல்லி த்ரில்லிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க அதுவும் மிகவும் நன்றாக இருந்தது அப்புற அங்கயே வந்து நான் ரொம்ப பாத்து வியந்த விஷயோ அப்டின்னு சொல்னும்னா ஒரு எடோ அந்த எடோ எடத்திற்கு பேர் வந்து எனக்கு சரியா தெரிய்ல அந்த இடத்துல எவ் அப்படின்னா அ ஒரு இடம் அப்படியே வெயில் அடிக்குது ஒரே இடத்துல ஒரு பாதி பாதியா ரெண்டு பாதியா ஸ்பிலிட் ஆயிருக்கு ஒரு இடம் அப்படியே வெயில் அடிக்கு து ஒரு இடம் அப்படியே பனி பெய்யுது அந்த ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல பாரத்தது ரொம்ப ஒரு ஆனந்தமா இருந்துச்சு கண்ணுக்கும் நல்ல குளிர்ச்சியா இருந்துச்சு ஆ அந்த இட ம்தா நா ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணே அப்படின்னு நா கண்டிப்பா சொல்லுவே உங்களுக்கும் அது மாதிரி எதுவும் இருக்கா
கண்டிப்பா தோழி நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் என்னோட குடும்பத்துல வந்து நாங்க பயணம் செய்யறது மலை பிரதேசம் அந்த மாதிரிதா நானும் வந்து எனக்கு திருமணமாகி ஒரு நான்கு மாதங்கள் தா ஆகுது திருமணம்மானனதுக்கு அப்புறம் இந்த ஒரு வாரம் வந்துட்டு நாங்க கழிச்சு ஹனிமூன் போறதுக்காக மலைப்ப பிரதேசம் தா போயிருந்தோ அதுவும் எங்க வீட்டு பக்கத்துல இருந்து அருகாமையல தா நூறு கிலோமீட்டர் மூணு ம நேரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பயணம் சரினு சொல்லிட்டு நா இருசக்கர வாகங்கள்ல தா போவோ நானும் கணவரும் ஏன்னா கல்யாணமான புதுசு அப்ப இப்ப வரைக்குமே நாங்க வந்து இருசக்கர வாகனத்துல தா போயிட்டு இருக்கோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இ உண்மை சொல்லணும் அப்படினா நேத்து முந்தாநேத்து கூட நா குளிர்பிரதேசத்துல தா இருந்தேன் நா நேத்து நைட் இங்க வந்தோம் எங்களோட அப்பா ஊருக்கு அந்த மாதிரி இருக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி ஒரு மான்சூன் டைம்ல வந்து போன அப்படின்னா அருமையா இருந்தது நேத்து நாங்க முந்தா நேத்து வந்து பாத்தீங்கன்னா என இந்த மாதிரி சமயத்துல நம்ப போனோ அப்பிடின்னா கூட்டம் இருக்காது ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆகட்டும் ஞாயிற்று வியாழக்கிழமை நைட்டு போது நாங்க வந்து கிளம்பனோம் வெள்ளிக்கிழ சனிக்கிழ ரண்டு நாள் வந்து நாங்க இது பண்ணோ இதே சனி ஞாயிறு அப்படிங்கும் போது கூட்டம் வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா லீவ் வீக்கெண்ட்ங்கறனால ஆனா நாங்க சென்ற சமயம் வந்து கூட்டம் பெருசு இல்ல நாங்க வெள்ளிக்கிழமங்க போது வந்து பாத்தீங்கன்ன ஒரு இடம் பயணம் செஞ்ச அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடம் வந்து பாத்திங்கன்ன இன்னரு நாள் நேத்து வந்து பயணம் செஞ்சோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்து நாங்க முந்தா நேத்து மேகத்துக்குள்ளேயே நடந்தோ அது எப்படின்னா அது ஒரு வியூ பாயிண்ட் நீர் வியூ பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கு அப்போ வந்து நிறைய வர பயணிகள் வந்து அங்க வந்து வந்திருந்தாங்க நாங்க வந்து ஒரு நாலு மணி போல போயிருந்தும் அது வந்து நாலு மணி மாதிரியே இல்ல ஏன் இத்தனைக்கு ஒரு மணி கூட வந்து ஒரு மணி மாதிரிய இல்ல நம்ம ஊருங்கும்போது உங்களுக்கு வெயில் இதா இருக்கும் ஆனா அங்க ஒரே மேகமூட்டமா இருந்தது மேக நாங்க அந்த நீடில் பாயிண்ட்ன் கருது வந்து பாத்திகனா ஆ அதுல வந்து எத் அடல்ட் அடல்ட்டு போது அவகளுக்கு ஒரு நாப்பது ரூப அந்த மாதிர வசு லிக்படுறாங்க டிக்கெட்டுக்கு காச நம்ம வந்து நாங்க மூணு பேரு வந்து போனோ எப்படின்னா போயிட்டே இருப்போம் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போயிட்டே இருப்போம் போக போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாறைகள் இருக்கும் அது மேல நம்ம போய் நின்னோ அந்த வியூ பாயிண்ட் வந்து ஒண்ணு இருக்கு மேல அது போய் நின்னோம்னாலே நம்ம போற வழியிலேயே வந்து அ மேகம் எல்லாமே தட்டும் நேத்து வந்து பா்த்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு எல்லாமே தலைமுடில எல்லாமே அப்படியே மேகம் வந்து இதாகி தண் எனக்கே ஆச்சரியம் இந்தளவுக்கு இதா இருக்குமா அந்த அளக்கு வந்து மேகங்கள் வந்து நேத்து சூழ்ந்து இருந்தது நாங்க வியூ பாய்ண்ட்ல இருந்து கீழே பாக்குறோம் எதுவுமே தெரியல வெறும் மேகம் மட்டும்தா இத்தனைக்கும் நாங்க வந்து நேத்து நைட்டு முந்தாணேத்து நைட்டு வந்து பாத் திங்கன்னா தங்கிருந்த இடத்துல வந்து மேகம் வந்து அப்படியே தூரல் மாதிரி பொழியுது அதெல்லாமே எங்களுக்கு முதல் முறையா அதிசயமா இருந்தது எத்தன வாட்டி போயிருந்தாலும் நா போன டைம் எதுவுமே சீசன் இருக்காது சென்ற மாதம் போயிருந்தோம் அப்டின்னா ஸ்கூல் லீவு மாதிரி டைம்ல மாட்டிருப்போம் அதனால சென்ற மாதம் பெருசா இங்கயும் போக முடியல நாங்க எப்பவுமே போனம்னா வந்துருவோம் அந்த மாதிரிதா இருக்கும் போவோம் நைட் அன் கோ ஒரு நாள் மட்டும்ஸ்டே பண்ணுவோம் அடுத்த நாள் வந்துடும் இந்த மாதிரி தா நாங்க வந்து போவோம் ஆனா வந்து இந்த மாதிரி இப்போ ரெண்டு நாள் முன்னாடி போயிட்டு வந்தது வந்து நேத்து முந்தா நேத்து போயிட்டு வந்தது வந்து ஒரு நல்ல எனக்கு அனுபவமாவே இருந்தது பொறுமையா சில விஷயங்கள் எங்களனால வந்து பாக்க முடிஞ்சது நிறைய பாக்க முடியல இருந்தாலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு ரெண்டு நாளைக்க தேவையான துணிகள் பழ வகைகள் ஆகட்டும் ஸ்நாக்ஸ் ஆகட்டும் அது போக கூட அம்மா வராங்கனும்போது அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நாங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காரல்ல வந்து நாங்க பேக் போயிட்டோ இது ஒரு நல்ல அனுபவ இருந்ததுது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கமிட்மென்ட்ல வந்து போயிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சமயத்தில இங்க மாதிரி வந்து நல்லாருந்துதுங்க தோழி மாசத்துக்கு இந்த மாதிரி போய்ட்டு வந்தோம் ஒரு முறை ஆது போயிட்டு வந்த நல்ல நமக்கு அந்த டிப்ரெஸியன் ஸ்ட்ரெஸ் இப்ப இருக்குற வேலை பழுல நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு சோ இந்த மாதிரி பண்ணா நமக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் குறையும் தோழி
கண்டிப்பாக தோழி நீங்கள் சொல்லும் பொழுதே அதை நா நானும் அதுல வந்து நான் என்ஜாய் பண்ணே கண்டிப்பா அத நீங்க சொல்லும் பொது இதே நானும் உங்க கூடையே இருந்த மாதிரி மாறியே இருந்துச்சு அந்த மாதிரி இப்டி ஒரு நல்லா இருந்துச்சு நீங்க சொன்னது ஆ இது தோழி இது எப்டி அந்த ஆ அந்த மே மேகம் சொன்னீங்க இல்லையா அது எந்த எடத்துல இருக்கு அது எங்க இருந்து எப்படி போறது எதுவும் உங்களுக்கு
கண்டிப்பாக தோழி அது வந்து பாத் தீங்கன்னா கூடலூர் அப்டிங்கிற ஒரு எடத்துல வந்து இருக்கு அது வந்து ஊட்டிலேருந்து நீங்கள் தொலை தூரம் வந்து போணும் இப்ப ஊட்டிலருந்தே நீங்கள் ஒரு மணி நேரம் வந்து பயணிச்சு போணும் நாங்க வந்து முந்துன நாள் வந்து ஊட்டியில் வந்து தங்கியிருந்தோம் அதுக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா கூடலூர்ல வந்து தங்கியிருந்தோம் சோ நீங்க ஊட்டில இருந்தே ஒரு மண் நேரம் அப்டிங்கம் போது நீங்க இப்போ இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியே வந்துட்டு உங்களுக்கு சிட்டி மாரி ஆயிருச்சு நெறைய வாகனங்கள் அப்டி இப்டின்னு ஒரு ஜில் தன்மையே இல்ல மரு ஊட்டிக்கு போனாங்கன்னா எப்டி ஜில்லுனு இருக்கும் அந்த ஜில் தன்மையே இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே சூடாதா இருக்கு ஆனா அந்த கூடலூருங்கிற இடம் ஊட்டிக்கு ஈக்குவலா இருக்கு ஊட்டியில போனா எப்படி அந்த மேகம் இதுவும் இருக்குமோ அந்த மாதிரி ஊட்டியை விடவே பிரமாதமா இருக்கு எங்க இறங்கி வரும்போது கூடலூர் தான் எங்களுக்கு நல்ல ஒரு ஜில்லு இதா இருந்தது ஊட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வெப்பமயமாதா இருந்தது ஏன்னா நெறைய பேர் வாகனம் எடுத்து வர்றநாலயும் சேரி பொலிசன் நாளையும் சரி அப்படி இருக்கு ஆனா வந்துடு கூடலூர்ல வந்து அவளோக்க பெருசா உங்களுக்கு பயணிகளும் அங்க இல்ல அப்படிய அங்க போனாலும் இரு சக்கர வகன ஒண்னு ரெண்டு அந்த மாரிதான் போவும்இல்ல எல்லாமே நாலு சக்கர வாகனங்கள் தான் இப்போ நாங்க போன சமயத்துல வந்து பாத் கொஞ்சம் மழை மழ வந்து அங்க பாத்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து விட்டு விட்டு பெயும் அந்த மாரி தன்மையுள்ள ஒரு இடம் அதும் நைட்டைம் வந்துபாத்திங்கனா பனி நீங்க போம்போதே வந்து மேகமெல்ல கீழே கிடந்துச்சு நான் வந்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஆர்ச் மாரி வச்சிருந்தாங்கங்க இங்க போகும் போம்போதே வந்து பாத்திங்கன்னா சைடுல பாத்திங்கன்னா மேகம் வந்து உங்களுக்கு கீழே இருக்கும் நீங்க மேல நின்னா அப்படியே மேகத்தை எட்டி பாக்கலாம் அந்த மாரி இதெல்லாமே இருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதான் நாங்க சொன்னோம் நாங்க பல முறை வந்து ஊட்டி வந்திருக்கோம் ஆனா கூடலூர் வந்தது கிடையாது ஏன்னா தூரம்ங்கறனால ஆனா வந்து ஊட் ஊட்டியவிட நம்ம வந்து கூடலூருக்கு வந்தோம் அப்படின்னு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் அங்கேவந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்றக்கு நிறைய இடங்கள் இருந்தது ஆனா எங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால வந்து நாங்க போல நாங்க வந்து இத்தனைக்கும் நேற்று காலையேயே கிளம்பி கீழ இறங்க ஆரம்பிச்சது வர வழியில ஒவ்வொ நாள் பாத்து பாத்து சாப் ட்டு சாப்ட்டு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அதனால நேற்று இரவு ஒரு ஒம்போது மணி பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் அந்த மாரி ஒரு சூழ்நிலை நல்லா இருந்தது தோழி அது
அது கூடலூருங்கிறது எந்த மாவட்டம் தோழி
அது வந்துட்டு இது சொல்ல கூடாதுல்ல தோழி
ம் ம் சரி சரி தோழி முடிந்தால் நான் அடுத்த வாரம் செல்வதற்கு ஏற்பாடு செய்கிறேன் ஏன்னா அடுத்த வாரம் நாங்க கண்டிப்பா போகலாம்னு வந்து நாங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம்
ம் ம் நீங்க கண்டிப்பா வந்து இந்த இடத்துக்கு போய் பாக்கலாம் தோழி ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்யே வந்து போட்டீங்கன்னாலே வரும் எல்லாவரும் நான்கு சக்கர வாகனங்கள் இருந்த அதுல போற வந்து ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் நீங்க போகும்போது நின்ம்னு போட்டோ எடுத்துட்டு போறதுக்கும் சரி நின்னு நின்னு அந்த இயற்கை காச்சிக்கல மேகத்துக்குள்ள கண்டிப்பா நீடில் பாய்ண்டுனு ஒன்னு இருக்கும் கும் அத நீங்க ஏன்னா வந்து ரோட்டு மேலேயே தான் இருக்கும் அந்த இது அதை வந்து பாத்துட்டு போங்க அவ்வளோ அருமையான ஒரு இடம் குழந்தைங்கல்லாம் வந்தாங்கன்னா இப்படி கொஞ்சம் நடக்கறது கஷ்டமா இருக்கும் இத பெரியவங்கங்கும் போது டக்கு டக்குன்னு நல்லா அந்த பாக்குற ஆர்வத்தை இதுலேயே ஓடி போனேன் வந்து நான் பெருசா ஓட மாட்டேன் ஆனா பார்கக்கணுங்கிற ஆர்வத்துநாலயே வந்துட்டு நான் குடுகுடுன்னு ஓடிப்போய் எங்க அம்மா இரு இரு இருந்நாங்க இருந்தாலும் அந்து பார்க்கணும் மேகத்தை வந்து பார்கக்கணுங்கறக்காகவே நான் வந்து போணும் தோழி அது ஒரு நல்ல இதுன்னே சொல்லலாம்
கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து சம்பாதிக்றது எல்லாமே நம்ம லைஃப் கண்டிப்பா என்ஜாய் பண்ணனும் நமக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லணும் பிடித்தத சாப்ட சாப்பிடணும் என்ன லைஃப்ல வந்து இது மாதிரி சின்ன சின்ன அந்த சந்தோஷங்கள் வந்து நம்ம மெமரிஸ்ங்கிறது வந்து லைப் லாங் இருக்கும் இல்லையா
கண்டிப்பா ஆமா தோழி நான் வந்து இப்போ கண்டிப்பா நேத்து நான் பாத்தது கூட எடுத்து ஒவ்வொன்னா ஸ்டேட்டஸ் போட்றது பா எனக்கு இருக்கு அப்ப என்ன எடுத்தாலும் சரி நா வந்து ஸ்டேட்டஸ் போடுவே அந்த மாரி ஸ்டேட்டஸ் போடும்போதே அத்தன பேரும் வந்து வியந்து பரவில்லையே அப்டின்னு சொல்லிட்டு லைக் எல்லாம் போடு இருந்தாங்க அதுவும் என்னோட தோழி ஒருத்தங்க அவங்க ரெகுலரா பாப்பாங்க அவங்களா சே பரவால்லயே அப்டிங்கிற மாரிதா ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாருனாலயும் அப்டி போய் பாக்க முடியுமானு சொல்ல முடியாது இல்லைங்களா
கண்டிப்பா தோழி தொடர்ந்து பேச சலாம் நன்றி தோழி
நன்றிங்க தோழி நன்றி